ஆ சொல்
கேக்குதடா
கேக்குதுக்கா
ம் என்னடா வே அ அ பேசிட்டன்டா
ம் செரிங்கா வேற என்ன சாப்பாட்டோட் குடு கிவா
அ பாப்பாக்கு வேற இப்போதிக்கி ஸ்டாட்டிங்க்கு இது மட்டு குடுத்தா போது இந்த கேரட்டு் பருப்பு அப்புறோ சாப்பாட்லயே வந்து நெய்யூ தி இந்த பருப்பையு போட்டு நல்லா மஸ்ச்சு குடுக்கறது அதுக்கப்பறோ அது பேர்ன்ன ராய் ஈ கூழ் குடுக்குலா அ இந்த பச்ச வாழைப்பழ இருக்குல்ல பச்சளாடொ சொல்லுவாங்கல்ல அந்தப் பழங்குடுக்குலா அந்தப் பழமு செவ்வாழ பழமு குடுக்குலா வேற எந்த பழ குடுத் கால்ல வந் து கொழந்தைங்களுக் சளி புடிச்சிரு, அது, ஆ, வாழப்பழோ வந்து நல்லா பா கனிஞ்ச பழமா இருந்துதுனா நீ அப்டியே கையிலேயே மசிச்சு குடுக்லா, அது வேக வைக்கணுங்கிற ற இது கெடையாது, இதே ஆப்பிள் பழம் குடுக்கறதா இருந்தா ஆப்பிள வந்து நல்லா கட் பண்ணி
ஆ
ஆ, ஆ இ ட்லி பாத்ரத்துலயோ இல்ல குக்கர்லயோ ஒரு தட்ல வச்சு நல்லா வேக வச்சு
ஆ
நல்லா வேக வச்சு நெறம் மாறிரு ஆனா வேக வச்சா இன்னு நல்லா கலர் மாறிடோ வெந்ததுக்கு அப்புறோ அத எடுத்து நல்லா மசிச்சு ஊட்டியுடனு ஆற வெச்சு ஆஹா வே வெக்காம ஆப்பிள்ல்லா குடுக்க முடியாதுடா ஏன்னா சளி பிடிச்சிரோ அதுவும் இல்லாம வந்த் அவுங்களால சாப்பிட முடியா இப்ப வேக வெக்காம நம்மளாலே நம்மளே பல் இருந்த தா கடிச்சு சாப்பிடுறோ ஆப்பிள்ளு இத வேக வெச்சு ம்னா வந்து நம்ம கைலேய நல்லா மசி ச்கலா நல்லா அ என்ன சொ சொல்லுது நல்லா மாவு மாரி ஆயிரோ
ஆ நா என்ன ப நா என்ன பண்ணறதுனா வேலை வெக்காம மிக்சிலயே அரச்சு குடுத்தரலாம்னு நெனைச்சே
ஆ ஆ ஆ ஆ
அதா கே
இல்லடா அப்டி நீ வந்து பச்சையா குடுக்கும் போது வந்து சளிப் புடிச்சிடோ ஏன்னா கை கொழந்த தானே
அதனால வந்து சளி பிடிச்சிரோ
அ
அதனால வந்து நீ குடுக்கும் போது என்ன பண்ணும்னா வேக வெச்சு குடுக்கணோ வேக வெச்சு குடுக்கும் போது வந்து அந்த சளிபிடிக்காது அதுக்காக தா வேக அதுவும் இல்லாம செரிமான டக்குன்னு ஆகும்
வேக வெச்சு குடுக்கும்போது
ஆ ஆமா
செரி சேரிக்கா நா வேன்னா அடுத்த தடவ அடு முழுசா ஆப்பிள் குடுக்கும் போது அப்டி
ஜொரோ வந்துரோ அதுக்காக தா வந்து வேக வெச்சு குடுக்குற அந்த வேக வெச்சு குடுக்கும்போது வந்து நல்லா மாவு மாரி ஆயிரும்மா கொழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சோ கஷ்டமா இருக்காது சாப்பிடுறக்கு
அ
அதுக்காக தா அப்டி பண்றது ம் உம் ஏன்னா வாழப்பழம் கொடுக்கலா
வாழப்பழமா வேக வைக்காம
வேக ஆஹ் வேக வைக்காம அதுவும் வந்து அந்த ரெண்டு பழம் மட்டும் குடுக்கலாம்டா மத்த பழம்லாம் குடுத்தா சளி புடிச்சிரும்
அகத்து
ஆஹ் பச்சைவ பச்ச பச்சைளாடம் பழமும் செவ்வாழ பழமும் குடுக்கலாம் அது வந்து ஒண்ணும் பண்ணாது ஒடம்புக்கு நல்லது ஆனா வந்து மத்த பழம்ல்லாம் குடுக்கும்போது வந்து கொஞ்சம் சளி புடிச் ச்சிடும் அதுலயே வந்து பூ பூ என்னது பூவாழையா அது சொல்லுவாங்க சம்திங் அது குடுத்தா டக்குன்னு சளிபுடிச்சிடும் அதனால அதெல்லாம் கொழந்தைங்களுக்கு குடுக்கவே கூடாது அது கொஞ்சம் இன்ன ஒரு ஒரு நாலஞ்சி வயசு அஞ்சு வயசு ஆனாலுமே சளி புடிக்கும் அந்த பழம் எல்லாம் சாப் ட பெரிய உங்களு ஏ சளி புடிக்கும் ஆனா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டான் அவனுக்கே தெரியும்னா அப்ப வந்து அவன் வந்து கொஞ்சம் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான் மருந்து குடிப்பான் ஊசி போட்டுக்கும் அதெல்லாம் அப்ப வந்து தெரியாது பெருசா இப்ப கை கொழந்தையா இருக்கும் போது வந்து கொஞ்ச செரம்மா இருக்கும்லடா பா அதுனால வாய தொறந்து சொல்ல முடியாதுல்ல அதுனால பெரியபையனா இருந்தா வாய தொறந்து எனக்கு இப்டி இருக்குது அப்டி இருக்குன் சொல்லுவா இந்த கொழந்தைக் வந்து நம்ம வந்து நம்ம கேக்கவு முடியாது நம்ம கேட்டாலு பதில் சொல்லத் தெரியாதுல கொழந்தைக்கி அதனால நம்மளே கொஞ்ச பாத்து முன் முன்னாடியே பாதுகாப்பா இருந்துக்கிறது நல்லதுதான
பிள்ளைக்கு இதுவே ஒரு டைம் சளி புடிச் சு நைட் எல்லா அழுதிட்டே இருந்தா எதுக்குதா நைடெல்லா கூப்புட்றான் அப்டின் சொல்ட்டு ஆயிருச்சு விடிய காத்தால நாலு மணிக்கு தா தூங்குனா
ஆஹ் ஆஹ் ஆஹ்
அக்கா அஹ் அப்ப தா சளி புடிச்சுருந்திருக்கு அவ சா வே இருந்திருக்கு
உம் உம்
அது சளிபிடிச்சா அவங்களுக்கு சொல்ல தெரியாது இல்லம்மா அதான் அழுது அழுது காட்டிருக்காங்க
உம் உம் உம்
சொல்லிட்டு அவர் சொன்னாரு அப்பறம் தான் சரி புள்ள சளிக்கிதான் அழுதிருக்கு நம்மதான் ச அவிட்டன் அப்படின்னு நினைச்சிட்டோம்
உம் உம்
ஏனா தூங்கவே இல்லே நைட்டு நாலு மணிக்கு தா தூங்குனா
அதேச அது சளி புடிச்சா கொழந்தைங்களால வந்து அந்த சளி நெஞ்சு லெல்லா கட்டும் போது மூச்சு விட முடியாது கொழந்தைங்களால அதனால வந் அதனாலதா வந்து தூங்க தூங்க மாட்டாங்க
ஓ
இப்ப மு நம்மளாலயே வந்து மூச்சுட முடிலன்னா நம்மளால தூங்கவே முடியாது மூச்சு அப்டியே புடிச்சு இழுத்துக்கிட்டு ரொம்ப சிரமபட்டுட்டிருப்போ அப்டி இருக்கயில வந்து கொழந்தைங்க என்ன வண்ணு கொழந்தைங்க அழுகதா முடியும்
அ
ஆ அதனாலதா வந்து தூங்கிருக்க மாட்டா
வே இல்லே இன்னிக்கு எட்டு மணிக்கா என்னமோ படுக் போட்டே நாலு மணி வரிக்கு ஆகுதே அப்டியே பால் குடிச்சிட்டே வெளிய எ பக்கதுலேயேதா படுத்துட்டு இருந்தா அப்பா
ம் ம் ம்
செரி டாக்டர் கிட்டியே போயிட்டு வந்தர்லான்டு போயிட்டு வந்தோ அப்பதா அவரு சொன்னாரு சளிக்கு அவங்களுக்கு ஒரு மாரி இரு இருந்திருக்கு உடம்பெல்லா
உம் ஆனா அதையுமே வந்து நமக் கவனிக்காம வுட்டுட்டோம்னாடா ரொம்ப சிவியர் ஆயிரும்
ஆஹ்
ரொம்ப ஒரு மாரி நெஞ்ச நம்ம வந்து ஸ்டாடிங்லேயே பாக்குறது ரொம்ப நல்லது ஆனா வந்து இப்ப ஒரு மாரி மூச்சுடமுடில ரொம்ப ஒரு மாரி அழுதுட்டே இருக்குறாங்க ச நமக்கு சளின்னு தெரிஞ்சுட்டா இப்ப ஹாஸ்பிடல் போகாம வீட்லயே வந்து ஏதாவது குடுத்து பாக்கலா அப்டின்னு தோணும்போது வந்து நீ என்ன வண்றேனா தொளசிது எல இருக்குல்ல துள சி எல தொளசிய வந்து பொறிச்சுட்டு வந்து நல்லா அலாசிட் டு கையிலே நசுக் க்குனா அந்த சாறுவருந்தெரியுமா கையில இல்ல மி ஆ ஒரு கல்லுல போட்டு இடிச்சேன்னா அந்த சாறு வரும்ல அந்த சார நல்லா கரண்டியில ஒரு கரண்டியில புழுஞ்சி ஒரு கரண்டிலயோ டம்ளர்லயோ நல்லா புழிஞ்சிட்டு அந்த வெத்தல துளசி எல்லா அது கூட வெ துளசி கூட வெத்தலயு சேத்துக்கலா வெத் தல காம்பு சேத்துகிட்டா இன்னு நல்லது வெத்தல வெத்தல காம்பு ரெண்டையுஞ்சேத் து நல்லா மூனையு போட்டு இடிச்சி இடிச்சி நல்லா அந்த சார எடுத்து அதுல வந்து இந்த கரண்டி எல்லா க அந்த இரும்பெல்லா காய்ச்சுவாங்கல்ல அந்த கருதூசி எல்லா இரும்பு மாரி இருக் குல்ல அத வந்து அடுப்புல காச்சி அந்த டா நல்லா கொதிக்கிற சூடுல இருக்குறப்போ அந்த இந்த க அந்த கருத வந்து எடுத்து அந்த சாத்துல அப்டி காட்னம்னா ஜிவ்வுன்னு சவுண்டு் கேக்கு அப்புறமேட்டு அந்த அந்த இத எடுத்து நீ அப்படியே கொழந்தைக்கு குடுத்தன்னா சளி ஒரு நாள் ரெண்டு நாள்ல சரியா போயிரும் நா எங்க அம்மா அப்படிதா பண்ணுவாங்க என் பையனுக்கு ஒடம்பு சரி இல்லன்னா
ப்பா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க வெத்தலைய தண்ணீல போட்டு வேலைய வச்சு வச்சிருவாங்க
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்
வந்து அற டம்ளர் ஆனதுகப்ரம் அந்த தண்ணிய குடுப்பாங்க
ஆஹ் ஆஹ் ஆஹ்
சமயம் வந்துட்டு சூடு பண்ணி நெஞ்சில வெ ப்பங்க பின்னாடி
சேரி சேரி
எனக்கு எனக்கு என் வீட்டுக்காரருக்குந்தா ஒரு சமயம் பயமா இருக்கு இதெல்லா பண்றோமே
ஏ அத அதாவது வந்து ம மருந்து மாத்திரைய குடுத்தோம்னுவையே அப்பதைக்குதா ஒடம்பு சரியாகு அந்த இதெல்லா போய் நம்ம ஒடம்புக்குள்ளயே தங்கிரு சரியா அது இது வீட்டு வைத்தியம் பன்னா நமக்கு ச அது சாப்பிடும் போது வந்து ஒரு சில இது வந்து நமக்கு சைடு் எஃபெக்ட்ஸ் வரு இது வந்து சைடு் எஃபெக்ட்ஸ் எதுவு வராதுல்ல அதுக்காகதா நம்ம வீட்டுல பண்றது என் மவெ என் பையனுக்குலா தொண்டையல்லா வலிக் குக்குது அந்த மாரிலா சளி புடிச்சிருக்கு அப்டின்னா அவனே சொல்லுவான் ஏன்னா வந்து அவனுக்கு ஐஸ்கிரீமு ஜூஸ் குடிக்கிறக்குலா ரொம்ப புடிக்கு அதனால அவன் என்ன பண்ணிருவானா எங்க வீட்டுல வந்து ஆட தொடா எலன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அது வந்து சளிக்கு நல்லா கேக்கும் அதுனால வந்து டெய்லி காலைல எங்க அம்மா வீட்ல இருந்தானா டெய்லி அத பறிச்சுத்த பறிச்சு தண்ணிலவோட்டு கொதிக்க வச்சு ஒரு கஷாயமா தண்ணிலவோட்டு கொதிக்க வச்சு எனக்கு காச்சி குடுங்கன்றுவா அவனே அத க அர டம்ளர் நல்லா கசப்பா இருக்கும் கட கட கட கடன்னு எடுத்து குடிச்சிருவான் அப்ப அது ரெண்டு மூணு நாள் குடிச்சானா சரியாயிரு புரியலடா நீ பேசறது புரியல
அவன் குடிச்சிரு பழகி இருக்கறனால
அப்டின்னு கெடையாது அவன்ட்ட வந்து இது சாப்ட்டா நீ வந்து ஜூஸ் குடிக்கலா அப்டின்னு சொன்னோம்னா வந்து ஏமாத்திதா குடுக்கறது நீ இது குடி சளி சரியானா நா ஜூஸ் வாங்கித்தர இல்லன்னா சளி சரியாகலன்னா நா ஜூல்ஸ் வாங்கித் தரமாட்ட அப்டின்னு சொல்லி நம்ம ப்ளாக் நம்ம இது பண்ணோம்னா ஆ வாங்கி தருவாங்ளா செரி நமக்கு சளி சரியா சீக்கிரோ அப்டின்ட்டு குடிச்சிருவா மாத்தர சிரப்பு இதெல்லா கு மருந்து குடிக்கேறது ஊசி போட்டுக்கறதல்லா என் பையன அடிச்சுக்கவே முடியாது ஆளு ஊசி வேணுன் அவனே கேட்டு போட்டுக்குவா
ம்
ம் ஹும் சேரிடா ஏ தங்கச்சி கூப்புட்றா நா போய் என்னன்னு கேட்டு வர ஆ ஏதோ வேல இருக்காமா நா போய் என்னன்னு பாத்துட்டு முடிச்சுட்டு வர
அ
சேரிடா செரி வைக்கிறே
ஆ ஓகேப்பா
உஹம்